வணக்கம் தோழி என்ன தோழி பண்றீங்க எப்டி கிங்க
அ நா நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்ட தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
நாம இன்னக்கி என்ன தலைப்பு பத்தி பேச போறோ
அ அ இன்னக்கி வந்து அ அந்த நம்ப வேலை வாய்ப்ப பத்தி பேஸ்லாமா தோழி நம்ம வந்து வீட்டல இருந்து வேல பாக்குறது வந்து இதா இருக்குமா இல்ல நம்ம வந்து ஜாப் தேடி டெய்லி வெளில போயிட்டு நம்ப பாக்குறது வந்து கரெக்டா இருக்குமான்னு கொஞ்ச எனக்கு சொல்லுங்க தோழி
எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருந்து பாக்குற வேலைதா கரெக்ட்டு ஏனா நம்ம எப் ப்ப வேணா லாகின் பண்ணிக்லா நம்ள கேக்கற்துக்கு யாரு இல்ல அனா நெகட்டிவ் என்ன தி நெனக்கிறனா வீட்ல இருந்தோ அப்டின்னா அவங்ளுக்கே தெரியு விட்டு வேல செஞ்சுக்ணு மத்த வேலயு செஞ்சுக்ணு இந்த வேல்யு செஞ்சுக்ணு வீட்ல இருந்து பாக்குற வேல அப்டின்னா அவ்ங்க எப்டி நெனச்சுக்கிறாங்கனா வீட்ல இருந்துதா நா பாக்குற எப்ப வேணா செஞ்சுக்லா அப்டின்ற மாரி வீட்ல இருக்குற பெரியவுங்ளு நம்ப வந்து நெனக்குவாங்க எப்டி சொல்றது அப்டின்னா வி வே வீட்ல இருந்தான வேல செய்ற ஏ இந்த வேலய பாத்தா வேண்டியதுானா ஒரு குழந்தை இருந்துச்சன்னா அதையும் பாார்த்துட்டு நீ வீட்டு வேல செய்றது தப்பு இல்லயே அப்படின்ற மாதுரி சொல்லுவாங்க ஆனா நம்ம வெளியே போயிட்டோ நம்ம எப்ப போயிட்டு எப்ப வரோமோ அப்பதா நம்ம வீட்டு வேலய எல்லா செய்ற மாதுரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பெ பெஸ்ட்டுன்தா உங்ளுக்கு என்ன தோணுது
அ ஆனா தோழி நம்ம இப்ப வெளியல நம்ம போய் ஒரு வேல இது பண்ணும போது நமக்கு நம்ளோட பஃபுல் கவனமும் வந்து அந்த வேலைலே இருக்கு இப்ப நீங்க சொல்ல மாதுரி நம்ம வீட்ல இருந்தோம்னா நம்ம அந்த வேலய நம்ம வந்து கெடைச்ச டைம்ல இது பண்ணாலு நமக்கு வருமானமு கம்மியா இருக்கு நமக்கு வந்து வேற ஒரு விஷ்யத்துல நம்ம ஈடுபடு போது தே இந்த வேலக்கே செய்றதுக்கான இது வந்து நமக்கு கம்மியா இருக்குல தோழி
ஆமா ஆமா வெளிய போனா நம்ம முழுசா அந்த வேலைக்குன் போயிருக்கோ நம்ம அது முழுசா முடிக்குமல் ஒரு கான்சென்ட்ரேஷன் அதுலாத நமக்கு இருக்கு எப்பவுமே அத நமக்கு முடிச்சிடணு இன்னைக்கானந்த டாஸ்க் முடிச்சிடணு ஆனா வீட்டுல இருந்தோ அப்படின்னா ஏதோ இந்த சாமான் கழுவிட்டு செஞ்சிரலாம இதோ இப்போ கொழந்தைக்கு ஊட்டிட்டு செஞ்ச தோ வீடு பெருக்கிட்டு செஞ்சிர்லாமே அப்புடே வீட்டு வேலயதா நமக்கு அப்டே பொய்ட்டே இருக்குமே தவிர இந்த வேல செய்யணு அப்டின்ற ஒரு யோசனயே நமக்கு வராது நம்ம முடிச்சுட்டு போய் உக்கார போது எல்லா நம்ம வீட்டு வே செஞ்ச ஒடம்பல்லா கலைப்பா அதுக்கப்போ உக்காந்து செஞ்சோ அப்டினா இன்னு ஒடம்பல்லா சோர்வு அடையு தவர வேல செய்யறதுக்கே தோணாது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அ உங்ளுக்கு வீட்லந்தே செய்ற மாரி உங்ளுக்கு தெரிஞ்ச வேலருந்தா சொல்லுங்க தோழி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சம்பள குறைவாருந்தாலு பரவால்ல வீட்லருந்தே நம்ம செய்ற மாதிரி நம்ம கிடைக்கிற டையத்துல வந்து நம்ம இது பண்ற மாதுரி டி எதாவ்து வேல இருந்தா சொல்லுங்க தோழி
கண்டிப்பா சொல்ற தோழி நீங்களு எந்த மாரியான வேல செஞ்சுட்ருக்கீங்க உங்ளுக்கு எந்த மாரியான வேலைல வந்து ஈடுபாடு நறய அப்டின் கொஞ்சு சொன்னிங்கன்னா நா வந்து உங்ளுக்கு சொல்றதுக் வந்து எனக் வசதியாருக்கு
அ இப்ப தோழி நறய நம்ம வந்து இப்ப நம்ம பெண்கள் எடுத்தோனா வீட்லருந்தே வந்து தையல் தேச்சு குடுக்கறது ஆரி வேலைப்பாடு செஞ்சு குடுக்குறது அதுலலா வந்து நம்ம ஒரு சிறிய முதலீட்ல வந்து நம்ம அதிக ஒரு லாபம் பாக்க முடியுல தோழி இப்ப ஒரு சாதாரணமான ஒர் ஆரி ஓர்க்கு குக்கே வந்து ஒரு ஆயிரோ ரூபாய்ல இருந்து அ ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குலா இருக்கு அப்டின் சொல்ட்டு நெறைய தோழிகள் சொல்
ஆமா இப்ப ஏ தோழியே அப்டிதா அந்த பிஸ்னஸ் இப்பதா ஆரம்பிச்சாங்க ஆனா வீட்ல இருந்து போட் ட்டுதா தராங்க அவுங்ளுக்கு சின்ன சின்ன கொழந்த ஒன்ர வயசு ஒரு வயசு கொழந்ததா இருக்கு ஆனா ஒங்க வீட்லருந்து ஆயோ கிளாஸ் எடுக்குறாங்க இப்பதா ஆரம்பிச்சாங்க ஆறு மாசந்தா ஆகுது அதுக்குள்ள என்னானா கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டா சேனலு ப்ரோட்கேஸ்ட்டு அது இதுனு அவுங்ளுக்கு பண்ணி நெறைய வருமானோ வெறு ஆரி ஒர்க்லயே அவுங்ளுக்கு அவ்ளோ வருமானம் வருது எனக்கே ஆச்சரியமாருக்கு
ம் அவு அவு அவுங்க கிட்ட நீங்க பேசிருக்கீங்ளா தோழி இது சம்பந்தமா நீங்க கேட்ருக்
ஆ என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவுங்க ச் இப்பதா ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட ஒரு பாத்தே என்ன பண்றீங்க அப்டினா ஆரி ஒர்க் க்கா எனக்கு பரவா இல்ல எனக்கு நல்ல வருமானோ வருது இதுலயே வந்துச்சுன்னா இப்போ ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்துச்சு அப்டினா ஒரு ரெண்டாயிரூவா மூணாயிரூவா சம்பாதிக்றே வீட்லருந்து போட்டு குடுத்தா போது அப்டின்ற மாரி சொல்லிறாங்க அது எனக்கு ச் பரவால்லியே அதுலயே ஒரு ரெண்டாயிருவா மூணாயிருவா வருது அதுக்கு அவுங்க கிளாஷு எடுக்குறாங்ளா அவுங்ளே கிளாஸ் எடுத்து அவுங்க சட் சட்பிகேட்டு புரவைட் பண்ற மாரி ரி அவுங்ளே சொல்றாங்க அதுக்கு வீடியோஸ்லா எடுத்து வச்சிருக்கே அப்டின்ற மாரி ரொம்ப க்ளோஸ் அவுங்ளுக்கு சொன்னப்போ சரிப்பா எப்டியோ ஒன்னு நல்லாருந்தா சரிதா அப்டின்ற ஒரு யோசன மட்டுந்தா எனக்கு வந்துச்சு
நீங்க அவுங்ககிட்ட எது வகுப்பு சேர்றதுக்கு எது நீங்க அதுல இருக்கீங்ளா தோழி சேர்லா நீங்ளு அத கத்துக்கலாங்கற ஒரு எண்ண எது
ஹாஹா சுத்தமா இல்ல எனக்கு அதுலலா சுத் சுத்தமா இன்ட்ரஸ்ட் இல்ல நா நானே டைலரிங் பண்ணே ஒன்ற வருஷோ ரெண்டு வருஷோ என்னோட எல்லாமே நானே தச்சிப்பே ஆனா அதுல உக்காந்தா எனக்கு ரொம்ப ஒடம்பு சோர்வாயிரு அதுனால நா தக் க்கவே மாட்டே மத்த வேல ஏதாது இருந்துசுனா இந்த வாய்ஸ் ஆக்டிங் இருக்கட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கட்டு இப்ப நெறைய நெறைய ஜாப் வந்துடுச்சி அதுதா எனக்கு செய்றதுக்கு ஒரு பிரச்சனையு இல்லாத மாதிரி இருக்கு ஆனா எனக்கு உக்காந்து தையல் மிஷின்ல தக்கறது எனக்கு ரொம்ப சிரமமாருக்கு அது ஏன்னு எனக்கு
நெறை நெறைய தோழி இந்த மாரி சொல்லிருக்காங்க தோழி ஆரி ஒர்க்கு க்கு நம்ம பண்ணாலு ஆ நமக்கு வந்து முதுகு வலி வரு நம்ம அந்த குனுஞ்சுட்டு அந்த அந்த இத வச்சு நம்ம அந்த ஊசிய வச்சு நம்ப அந்த த துது செய்யும் போ து நமக்கு கழுத்து வலி முதுகு வலில்லா வரு தையல் தக்கிம் போ து அந்த கழுத்து வலி இடுப் ப்பு வலி இதல்லா வரு அப்படின் சொல்லி சொல்லிருக்காங்க தோழி ஆனா வந்து நமக்கு ஒரு வருமானங்கும் போது நம்ம அந்த த வலிகள நம்ம பாக்க முடியாதுல்ல
அதேனோ அதா எனக்கு அதுல விட எனக்கு வேற வருமானம் வர்றத்னால எனக்கு அதேனோ பெருசா தெரில சரி நமக்கு தா வேற எது வருத் தே அப்றம் நம்ம போய் கஷ்டப்பட்டு என்னத்துக்கு செய்யணும் அதுக்கு பதிலா வேறதுல அதவிட நெறையா அப்புடின்னு வரும்போது நம்ம வந்து அத சூஸ் பண்வோமா நமக்கு ஒடம்பு வளிச்சி
வேற எந்த மூலியமா வ தோழி நீங்க வருமானம் ஈட்டுட்ருக்கீங்க வீட்ல இருந்தே
அ வாய்ஸ் ஆக்டிங் பண்ணுவேன் அ எனக்கு தெரிஞ்ச டாஸ்க் ட்யூஷன் ஓக் பண்ணுவேன் வீடியோ எடிட் பண்ணி குடுப்பேன் வீடியோ எடுத்துக் குடுப்பேன் அது மாரியெல்லாம் வீட்ல இருந்து என்னால என்னெல்லாம் வேல முடியுமோ அதெல்லாமே நான் பண்றமாரி
ஆ சரி தோழி அதெல்லா நீங்க எதுல இந்து தோழி கத் கத்துக்கிட்டீங்க இப்ப நீங்க சொன்னீங்கள அந்த காணொலிய வந்து
ந ஆ நமக்கு வந்து நமக்குனு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்கள தோழிகள பாங்க தோழர் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவுங்க இருப்பாங்க கொலீக்ஸ் இருப்பாங்க நா வந்து ஒர்க் பண்ணிருக்கோ ரெண்ட்ர வருஷம் கம்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்ணிருக்கே அது மூலியமா சில ஃப்ரெண்டஸ் எனக்கு கெடச்சுர் கங்கோரு ர வருஷோ ஒர்க் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன் அதுலருந்து நெறைய ப்ரெண்ட்ஸ் எனக்கு கெடச்சிருக்காங்க லாயர் போலீஸ் அந்த மாரிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இரு அப்டின்றதனால அவுங்க அவுங்க செக்டர் மூலியமா இப்போ பாருங்க் எனக்கு லா லாயர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவுங்க வந்து லா அண்ட் ஆர்டர் வரும்பொழ்து அவுங்க வந்து இந்த ஃபார்மல்லாம் டைப் பண்ணி குடுப்போல்ல கிரிம்னல் க்ளேஸ்லாம் வரும்போது அவுங்க லா டைப் பண்ணி குடுப்பா எனக் ஃபாஸ்டைபிங் தெரியும் ஸோ அவுங்க என்ன சொல்வாங்க எனக்கு வந்து டைப் பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபார்ம் குடுத்தாங்கன்னா ஒரு ஃபாம்க்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் ரெண்டு பேஜ்க்கு எழுநூறுூவா எனக்கு குடுப்பாங்க ஓகே எனக்கு எனக்கு பிரச்சன இல்ல ஒரு ஒரு ஒருமந்நேரம் ஒன்றமந்நேரம் உக்காந்தே அப்படின்னா நா எழுநூறுூவா சம்பாச்சிக்லாம் அந்த மாதிரி இப்போ இப்ப எனக்கு போலீஸ் அப்படின் இந்தாங்னா ஒரு எஃப் ஐ ஆர் எழுத சொல்வாங்க ஒரு எஃப் ஐ ஆர் காப்பி டைப் பண்ணி நம்ம குடுக்கணு
ஓகே தோழி அந்த மாரி எதுவும் வேலைகள் இருந்தா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் தோளி
அ கண் கண்டிப்பா கண்டிப்பா சொல்ற அதுதான் இதெல்லாம் என்கூட எனக்கு ஸ்டூடன்ஸ் அவுங்க நா அவுங்களுக்கு சொல்லி குடுத்தேன் ஃபாஸ்டைபிங் இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் எனக்கு தெரியுன்றதனால என்கிட்ட கிளாஸ்க்கு வந்து கத்துக்கிட்டது மூலமா ஆமா ஆமா பேசிக் அது ஹையர் முடிச்சிருக்கேன் தமிழும் பேசிக்காக ஹையர் முடிச்சிருக்கேன்
ஸ்டெனோ ஸ்டெனோ தெரியுமா தோழி உங்களுக்கு
ஸ்டெனோவா கேள்விப்பட்ருக்கேன் நினைக்
ஆ ச சாரி தோழி சாரி தோழி ஷார்ட் ஷார்ட் ட்டண்டங்க
ஆஹ் ஷார்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் தெரியும் ஆஹ் ஷார்ட் அண்ட் தெரியும் ஷார்ட் அண்ட் நான் சொல்லி குடுத்துருக்கேன் பட் என்னால பண்ண முடியலை கரெக்டா ஷார்ட் அண்ட் பண்ணும் போது எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அலைன்ஸ் பார்த்த வீட்ல வந்து ஒர்க்லாம் போக்கூடாது
இப்போ அதனால இப்போ நீங்க வந்து வீட்ல இருந்தே வருமானம் ஈட்டிட் கிங்க அது வந்து உங்களுக்கு இப்போ திருமணமான அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு உங்க கெரியருக்கு அது ஒரு தடையா இருக்கு ம் ம்
எனக்கு குழந்தை வந்துடுச்சு ஒரு ஒரு ரெண்டு மாசத் ல நான் ப்ரெக்னண்ட் ஆயிட்டேன் ப்ரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் நமக்கு குழந்தை பிறந்தருவங்க னக்கு கரெக்டா ஒரு வயசு ஒரு வயசுல தான் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அதை விட்டுட்டு எனக்கு க்கும் மனசு வர மாட்டேங்குது ஆனா எனக்கு காசும் தேவை அதனால ஆனா வீட்லயே இருந்து என்னால ஏதான் நிறைய பேர் தோழர் தோழிகள் எல்லாம் இருக்காங்கள அவங்ககிட்டல்லாம் சொன்னா அப்படின்னா போலிஸ் லயும் இருக்காங்க எனக்கு வக் கீளாவும் இருக்காங்க ரெண்டு பேர்லயுமே ஃரெண்ட்ஸ் இருக்கு க்கும் போது இந்த மாதிரி இப்போ ஒரு எஃபர் காப்பி ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம் அவங்களே கொடுத்துருவாங்க அந்த எஃப்ஆர் ஜெராக்ஸ் மாரி அனுப்புச்சுடுவாங்க ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களே நமக்கு வந்து அந்த கஷ் அம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நம்ம கஷ்டமான் ஆனா நேர்ல தா வர்னோ இப்போ கோட் இருக்குன்னா கோட்டுக்கு நமக்கு கொஞ்சோ பக்கத்தில தா இருக்னோ போலீஸ் ஸ்டேஷ லருந்து அதுக் பக்கத்தில தா நம்ம ஹவுஸ் இருக்னோ ஏனா அவுங்க அனுப்பம் போது நம்ம கரெக்டா அத ரிசீவ் பண்ற மாரி இருக்கணு
ம் இப்ப அது அதுக்கு வந்து உங்க வீட்ல வந்து அனுமதி கொடுக் ருக்காங்களா தோழி இப்ப வீட்ல வந்து ஒருதவங்க வந்து அ ஆ ஆ
வீட்ல இருந்து நீ என்ன வேணா பண்ணு தா சொல்றாங்க நீ வெளியே எங்கெயு போ கூடாது
ம் ம்
ட்ல இருந்து நீ என்னவோ பண்ணு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி தரே கம்ப்யூட்டர் வாங்கி தரே லப்டாப் வாங்கி தரே எல்லாமே ஃப் டேபிள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ கட கூட வச்சுக்கோ ஆனா எல்லாமே வீட்டுக்கிட்ட தா இருக்கணோ வேற எங்கேயு போக்கூடாது
ஒங்க கொழந்தைய கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள்வேனுல தோழி ஒரு வயது கொழந்தங்க போது அது உங்கள சார்ந்துதானே இருக்கோ ம்
பால் புகட்டிட்டு தா இருக் கே அப்டின்றம்போது அவனுக்கு தே தேடலா இருக்குல்ல அம்மா இல்லையே என்னாடா இது அப்டின்ற மாரி ஒரு வந்து தேடக்கூடாது அப்டின்னால் நா வீட்லேயே இருந்து எனக்கு என்னல்லா முடியுமோ அது இதெல்லா நா பண்ணி கொடுத்துருவ ஒரு எஃப் ஐ ஆர் காப்பி எழுதுனே அப்டின்னா ஆயிரத்தி ஐநூருபா அர அர நாள் ஆகோ அனா எஃப் எஃப் ஐ ஆர் காப்பி எழுதுறதுக்கு வந்து ஒரு அர நாள் ஆகுனு வச்சுக்கோங்க ஒரு ஒரு நால்ர லந்து அன் சு மண்நேரோ ஆகோ
ம் இப்ப மாதம் வந்து நீங்க இது மூலியமா எவ்ளோ தோழி வருமான ஈட்டி
இது மாதம் அப்டின்லா இல்ல அவுங்க அவுங்க பொறுத்து இப்பல்லா கேஸ் லா ரொம்ப கம்மியாயிடுச்சு யாரு கேஸ்குலா வரமாட்றாங்க அவங்க அவங்க பேசி சால்வ் பண்ணிக்கிறாங்க ஏ அப்டின்னா போ போனோ அப்டின்னா அவங்களுக்கு தனியா மொயி வைக்கணு இப்ப எனக்கு தனியா மொயி வைக்கணு எஃப் ஐ ஆர் காப்பிக்கு தனியா மொய் வைக்கணு அதெல்லா என்னத்துக்கு அப்டின்ற மாரி நறைய ஆயிட்டாங்க அது இல்லாம ஏ தோழர்கள்லா வந்து கிரிமினல் கேஸ் மட்டு தா நறைய நறைய விதமான கேசஸ்லா இருக்கு நறைய விதமா லாயர்ஸ்லா இருக் காங்க ஏ ப்ரெண்ட்ஸ்லா கிரிமினல் கேஸ் மட்டு தா பாக்குறாங்க அப்பனா அது இப்டி இந்த எடோ சம்மந்தப் பட்ட பிரச் சன இந்த எடத்து தகரால்லு இருக்குல்ல அதுதா கிரிமினல் கேஸ்சுன் சொல்லுவாங் க டிவோர்ஸ்கேஸ் இருக்குல்ல அதெல்லா மட்டுந்தா ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அதுக்குன்னா அதுல்லா ரொம்ப கம்மியாயிடிச்சி இப்போல்லா அவங்க அவங்களேச் எப்டி தீத்துக்குற மாரி ஆக்கிறாங்க அப்டியே வந்தாலு ஃபஸ் கவுன்சிலிங்தா வெப்பாங்க கவுன்சிலிங்க் வெச்சு அவங்களுக்கு புரிய வெச்சதுக்கப்றோ இல்ல அப்டியு பிரியணு இல்ல அப்டியு சண்ட அப்டின்னா தா அது பெரிய லெவல்க்கு எடுத்துட் போவாங்க மேக்சிமம் ஒரு ஒரு ஆறு ஏழ் வரு ஒரு மாசத்துக்கு
ம் செரி தோழி நன்றி தோழி இன்னக்கி உங்ளோட பேஸ் னது வந்து மிக்க மகிழ்ச்சி தோழி நெறைய விஷ் யங்கள என்னோட நீங்க வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீங்க அ மிக் க்க நன்றி தோழி நாம் தொடர்ந்து பேசுவோ தோழி